தோழி கேக்குதுங்களா நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே காலை உணவுலெல்லா முடிச்சு முடிச்சுட்டீங்களா தோழி கேக்குதுங்களா தோழி
ஆ முடிஞ்சு தொ
இக்திங்கள
சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி என்னா டாபிக் பத்தி பெஸ்லாம் தோழி
இப்ப உள்ள கல்யாணோ கல்யாணம் நிகழ்ச்சி அத அத பத்தி எத ஏதாச்சு பேச்லாமா
ஓ பேசலா தோழி
ம் நீங்க இப்ப இப் ஆமா ம் நீங்க இப்ப உள்ள கல்யாணத்த பத் த்தி என்ன ஒரு என்ன ஒரு எண்ண இருக்கு உங்க மனசுக்குள்ள
இப்போ உள்ள கல்யாணம் பத்தி பேசணும்னா பிரம்மாண்டமா தா பண்ணணும்ன்னு நெனைக்கிறாங்க தோழி எல்லாருமே
கண்டிப்பா தோழி
ம் அதுக்கு செலவு அதிகமா பண்ணணுனு தா நெனைக்கிறாங்க எல்லாமே ஒரு விளம்பரமா மாறிடுச்சு கல்யாணமு ஒரு விளம்பரமா மாறிடுச்சு இப்போ அது எப்டி கவச் சியா பண்ண முடியு அப்டிங்கறத பாத்து அதுக்குதா பண்றாங்கதா தோழி அப்பு பண்றாங்க அதிகமான செலவு
கண்டிப்பா தோழிப்பா பா முன்ன முன்ன இருக்க அந்த கல்யாணம்ன்றது வந்து ரெண்டு வீடு சம்பந்தத்தோட ரெண்டு பேருக்கும் புடிச்சி அவங்களுடைய அவங்க அவங்க வீட்டுக்கு ஏ ட செலவு கை கேத்த வீக்குன்ற மாரி அவங்ககிட்ட எவ்ளோ காசு இருக்கோ அத வச்சு எங்க பண்ண முடியு வீட்ல பண்ண முடியுமா இல்ல கோவில்ல பண்ண முடியுமா இல்ல மண்டபத்துல பண்ண முடியுமா அப்டின்ற ஒரு நெனைப்புல வச் சு அவங்க கையில எவ்ளோ இருக்கோ அதுக்கு அதுக்கான அளவுக்காக வச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி அவங்களுடைய தலைவைய தலைமுறைக்காக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வை இப்ப இருக்கிறவங்களா வந்து எயகிட்ட இவ்ளல்லா இல்ல நம்ம இப்டிதா பண்ணியாகணு இந்த மாரிதா செய்யணு இந்த மாரிதா எல்லாரையு படனு இந்த மாரிப்ப ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைக்கணு இந்த மாதிரியான ஒரு செட் டப் இருக்கணு இவ்வளோ பெரிய மண்டபத்துல வைக்கணு இந்த மாதிரியான ஒரு நெலமைக்கு போயிட்டு இருக்காங்க அது மட்டு இல்லாம உணவு கல்யாண உணவுன்றது வந்து அப்பல்லா வந்து சாப்ட்டா எல்லாருமே வந்து வயிற நெறைய சாப்ட்டு வாழ்த்திட்டு போனா போதும்னு அப்டின்னு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்களா வந்து சா ங்களோ இல்லயோ இல்லயோ அப்டிலா இல்ல நம்மளுட உணவ பத்தி பேசணு இவங்க இந்த மாரி டன்ல வச்சாங்க வேற வேற ஒரு மாநிலம் வேற ஒரு நாட் டோட உணவு வச்சாங்க இந்தியா உணவு ஒரு இந்தியாவுடைய கலாச்சாரத்தையே மாத்திட்டாங்கன் நெனைக்கிற நீங்க
ஆமாந் தோழி கண்டிப்பா நம்மளோட பாரம்பரியத்துல கல்யாணம்னாலே முன்னாடி காலத்துலல்லா வந்து நல்லா சைவ உணவு போடுவாங்க தோழி சாம்பார் பொரியல் கூ ட்டு இனிப்புக்கு பாயாசம் அந்த மாரி இப்பல்லா எந்த கல்யாணத்தலயுமே இந்த சாப்பாடு வர்றத இல்ல தோழி உட உடனே வந்து பிரியாணி போட்டுறாங்க அதுக்கப்பற வந்து நீங்க சொன்ன மாரி வெளிநாட்டு உணவு தா அவங்க வயிறு நெறையுதோ இல்லயோ அவங்க பார்வ நெறையணுனு நெனைக்கிறாங்க நெறைய அப்டியே வரிசையா அந்த அந்த நாட்டு உணவு இந்த நாட்டு உணவு வெஸ்டர்ன் சைடு உணவு
ம்
அந்த மாரி பா அப்டி நெனைக்கிறாங்க அப்டிதா வைக்கிறாங்க இப்போ அப்டிதா எல்லாரு விடுறாங்கன்னு நெனைச்சிட்டு எல்லாருமே அந்த மாரிதா வைக்கிறாங்க வெளியில போனொன்னே அத பத்தி அவங்க பேசணு இந்த புஃட்டு வச்சாங்க இந்த உணவு வச்சாங்க நல்லா இருந்தது அப்டின்னு சொல்லி ஆ ஆடம்பரத்துக்காகவே நெறைய பேரு பண்றாங்க தோழி
கண்டிப்பா தோழி இ அ ஆ ஆடம்பரத் ஆடம்பரம்ன்றது ஒரு பக்கோ இருந்தாலு அவங்க செலவழிக்கிற காசு சின்றது வேற அவுங்க கையில இருக் கிறத மீறி மத்தவங்க கிட்ட வாங்கி கடன் வாங்கி பண்ணனு பண்ணனுன்ற அந்த ஒரு எண்ணத்த தூன்றாங்க நம்ம பண்ண மா நம்மல்த வச்சி இன்னொருத்தவங்க பண்ணணு அப்டின் ற ஒரு எண்ணத்த அவுங்க தூண்றாங்க ஒரு சில ஒரு சில கல்யாணங்கள ஒரு சில கல்யாணமு இருக்கு நம்ம சிம்பிளா பண்ணலா நம்ப கிட்ட இவ்ளோதா இருக்கு அப்டின் சொல்லிட்டு வச்சி பண்றது இருக்கு ஆனா ஓ ம் பெரும்பாலுமே வந்து ஆடம்பரம் எல்லாரு நம்பள பாக்கணு எல் லாருமே நம்ப் நம்பளுடைய கல்யாணத்த பத்தி பேசணுன்ற அந்த ஒரு இதுவு இருக்கு இதெல்லா வந்து சமூக வலைதளங்கள்ல அவுங்க வந்து போடுறதுனால அத பாத்து பாத்து நம்மளு இந்த மாரி பண்ணணுன்ற அந்த ஒரு இதுவு தூண்ற விதமா இருக் கு நீங்க நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா தோழி அப்டிதா அந்த அந்த சமூக வலைதலமே அதுக்குதா தோழி இருக்கு எல்லாமே போட்டுர்றாங்க அத பாத்து சும்மா அந்த எண்ண இல்லாதவங்களுக்கு அந் த அத பா இது பாக்குறக்கு நல்லா இருக்கு எல்லாரு பாக்கறாங்க அப்டிங்கிற அந்த எண்ணத்த தூண்டிர்றாங்க அந்த எண்ணமே இல்லாதவங்களுக்கு அந்த எண்ண வந்துருது அது மூலியமா அவுங்களு நம்மள இந்த மாரி கடன் வாங்கி பண இருக்கோ இல்லையோ எங்கியாது வெளியில வாங்கியாது செஞ்சுருவோ அப்டின் சொல்லி செய்யறாங்க இப்ப நெறைய எடங்கள்ல அந்த மார்தா செய்யறாங்க எங்கேயோ ஒரு சிலரு இருக்கறத வச்சு செஞ்சுக்லா கோவில்ல சிம்ப்ளா கல்யாண பண்ணிக்லா அப்டின் நெனச்சு பண்றவங்களு இருக்காங்க ஆனா அது ரொம்ப கம்மி இதுதா வந்து உங்களுக்கு ரொம்ப அதி கமான மக்கள் வந்து இதுலதா ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க
ம் கண்டிப்பா தோழி ஓய் இவுங்க வந்து ஆர்வத்த தூண்டுற விதமா பண்றதுனால மத்தவங்களுடைய ஆர்வத்தையு தூண்டுறாங்க அப்றோ இத பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுறவங்களு நெறைய பேர் இருக்காங்க நம்ப இப்ப முன்ன முன்னாடி யோசிக்காம பின்னாடி பண்ணுதுக்கு அப்றமா யோச்சி என்ன ப்ரோஜனோ நம்ம ஏ இந்த மாரி பண்ணோந் தெரியில நம்ப இந்த மாரி பண்ணாம இருந்துந்தா இவ்ளோ கடன் சுமை இருந்துருக்காது இதுக்கப்றமா அவுங்க ஒரு அவுங்களுடைய கல்யாணத்துக்கு அப்றமா இன்னு நெறைய நெறைய ரெண்டு பேருமே எனஞ்சி நெறைய நெறைய இது இருக்குல்ல அவுங்க கொழந்தைங்களா இருக்கட்டு ஆ ளுடைய கொழந்தைய வளக்கறதாகட்டு அவுங்க கொழந்தைகளுடைய கல்விக்காக ஓடுறதாகட்டு அவுங்க சுற்று சூழல்ல இருக்கக் கூடிய ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷியத்த விசேஷத்துக்கு போனனாலு இவுங்க எதனா ஒரு ரிட்டன் பணோ எதனா ஒன்னு செலுத்துற மாரி இருக்கட் டு இதெல்லா வந்து அவுங்களால முடியாம போயிருது இந்த மாரி ஆடம்பரமா பண்றதுனால இ எம் ஐக் காகவே நம்ப ஓடணு இ எம் ஐக் காகவே நம்ப ஓடணுன்ட்டு ஓடிட் இருக்காங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்களுடைய சந்தோஷத்துக்கா க இல்லாம இ எம் ஐ இ எம் ஐ இதுக்காக தா நம்ம ஓடணு அப்டின் சொல்லிட்டு வாழ்நாளே அந்த ஒரு நாள் அப்டின் நெனைக்கறாங்க நீங்க
ஆமாங்க ஆமாங்க அந் மாரி தாங்க நெறைய பேர் லைஃப்ல இ எம் ஐ இல்லாம ஓடறது கெடையாது டக்கு டக்குன் நம் ம இருக் பண இருக்கு போது நம்ம செய்வோ அப்டிங்கற அந்த எண்ணம் வந்து வர்றதில்ல டக்குன் வாங்கிருவோ எதா இருந்தாலு செரி அவங்க வீட்ல இருக்கு இவுங்க வீட்ல இருக் கு இ எம் ஐ ல வாங்கிருவோ அதுக்கப்பற கட்டிக்குவோ அப்பறக் அது வந்து கட்டும்போதுதா அவுங்களுக்கு அந்த செரம தெரியும் தெரியு ஆனா அதுக்கப்பறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது வாங்கியாச்சு இப்டியாவது அத நம்ம முடிச்சுதா ஆவனு அதுக்காவண்டி நம்ம ஓடிட்டே இருக்கனு இதே நம்மகிட்ட இருந்து நம்ம சேவ் பண்ணி வாங்குனோ அப்டின்னா அது அது பொறுத் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறே தோழி நானு
சேத் ஆ சேமிப்புன்ற அந்த ஒரு அந்த ஒரு கான்செப்ட்டே இல்லாம போயிடிச்சு சேமிப்பு ஆ சேமிப்பு நம்ப சேத்து வெக்கணும் சேத் து வெக்கணுன்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாம இருக்கு இப் ப இருக்க உள்ளவங்களுக்குள்லா செலவழிக்கணு வரத செலவழிக்கணு வரத செலவழிக்கணு அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணம் போய்ட்டு இருக்கு
எதா இருந்தாலு ஒடனே வாங்கணு அந்த ஒரு எண்ணம் அவசரம் உடனே வாங்கறதுக்கு ஒரே வசதி இ எம் ஐ தா இதே நம்ம சேமிச் சி வாங்கணு அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆகு கொஞ்ச நாள் ஆனாலும் லேட்டானாலு நம்ம சேமிச்சு வாங்கனோம்னா நமக்கு தா அதுல ரொம்ப லாபம் நம்ம இ எம் ஐ ல வாங்கனோம்னா அதுக்கு நம்ம வட்டி அங்க வாங்கன நம்ம ஒரு பத்தாயிரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோ அப்படின்னா அத நம்ம டபுள் மடங்கு மேலதா கட்ற மாரி இருக்கு அதையா ரு ஆனா யோசிக்கிறதுல்ல தோழி டக்குன்னு அவசரத்துக்கு இன்னைக்கு வாங்கின்ணு அப்டின் வாங்கிர்றாங்க
கண்டிப்பா அந்த இ எம் ஐ முடியறதுக்குள்ள அந்த பொருளே பழசாயிடுது ஆனா அந்த இ எம் ஐ முடிய மாட் டேந்து அந்த இ எம் ஐ க்குள்ள வந்து அந்த பொருளே வேற வேற ஒரு பொருளுக்காக நம்ப திருப்பி இ எம் ஐ கட்ட வேண்டிய அந்த ஒரு சூழல்ல
ஆம்மா ஆம்மாங் கண்டிப்பா அது நம்ப இப்ப நாலு வருஷ அஞ்சு வருஷல்லா போடுறாங்க தோழி இ எம் ஐ அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம வாங்குற பொருளே பழசாயிரு நீங்க சொன்ன மாரி பழசாயிட் இது நம்ம அதுக்கு திருப்பி செலவு பண்ணி அத கொஞ்ச புதுசு பண்றதுக்கு செலவு பண்ணணு இல்ல இன்னொன்னு வாங்கணு அந்த மாரி அந்த இ எம் ஐ முடியறதுக்குள்ளயே பொருள் ரொம்ப பழசாயிடுதா ஆனா அது யாரு பாக்குறதுல்ல அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சேமிச்சு நம்ம பணத்துல வாங்கனம்னா அது ரொம்ப நல்லது அத யாரு பண்றது இல்ல டக்கு டக்குன்னு வாங்கிறாங்க
சேமிப்புக்கான ஒரு ஒரு அங்கீகா அந்த ஒரு அந்த ஒரு எண்ணமே யாருக்
என்ன வர்றதில்ல ம் வறோ டக்கு டக்குன்னு வாங்குறோ செலவு பண்றோ வெளிநாடு மாரி ஆயிடுச்சி அங்கதா அந்த மாரி பண்ணுவாங்கன்னு நா கேள்விப்பட்டிருக்கே தோழி சம்பாதிப்பாங்க எல்லா செலவு பண்ணுவாங்க அப்டின்னு அது மாரி இப்ப நம்பளுடைய நாடு ஆயிடுச்சி
நம்மளுடைய பாரம்பரியத் தே நம்ம பாரம்பரிய உணவே உணவே மாத்தும் போது இது எல்லாமே மாறனும்ல நம்மளுடைய செயல்முறை நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே நம்ம வந் ஆ நம்ம வழி வழியா வந்து ஒரு ஒரு ஒரு செயல செஞ்சிருப்போ அது வந்து இப்ப மாறும்போது இதுவு சே கூட சேந்து எல்லாமே மாறு இந்த பாரம்பரியத்தை வந்து நம் நம்புளுக்கு அடுத் த தலைமுறைக்கு நம்பதா சொல்லணு நம்பதா வந்து இந்த மாரி பண்ணணு அப்டின் சொல்லிட்டு நம்ப சொல்ல சொல்லிக் குடுக்கணு இதுக்கு வந்து பெற்றோர்களுடைய ஆ பெற்றோர்களு வந்து பைய ஆசப்பட்டாங்க பொண்ணு ஆசப்பட்டாங்க அப்டின் சொல்லிட்டு அந்த ஒரு இ துவுல போய்றாங்க எல்லாரு பண்றாங்க நம்மளு பண்ணனு ஆனா அவங்க சொன்னாங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சு கூடிய வயசுல தா இருக்காங்க இந்த மாரி பண்ணக்கூடாது இந்த மாரி பண்ணா பின்விளைவுகள் இப்டி இருக்கு அப்டின் சொல்லி குடுக்கணுனு நெனைக்கிறே நீங்க
ஆமா ஆமா தோழி நம்ம புரியிற மாரி சொல்லுணு கொழந்த ஒரு கொழந்தைையில இருந்தே கொஞ்சோ வெவர தெரியும்போதுந்தே நம்ம சொல்லி பழக்கணு இந்த மாரி இருக்க கூடாது இந்த மாரி எந்தெந்த விஷயங்கள் இது மாரி பண்ணணு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கணு கண்டிப்பா உங்களுக்கு அது புரியு நீங்க சொன்ன மாரி அப்படி புரியலனாலு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா புரியு புரிஞ்சுப்பாங்க நம்மதா அ
தோழி இருக்கீங்ளா
சொல்லி குடுக்கணு நம்ம சொல்லிக்குடுக்காட்டி அவங்களுக்கு தெரியமே போய்டு
ஆமா
ஹலோ கேக்குது தோழி உங்களுக்கு
ஆ கேக்குது
ஆ
ஆன அப்பல்லா வந்து பிக்கி பேங்க் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேமிப்பு திட்டம் அப்டின்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்துது இப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையே யாரு கேக்குற நீங்க நீங்க அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல, அந்த மாரி சேமிப்பு க்கான ஒரு ஆ சே பாக்கெட் மணி அப்படினுதா சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த மாதிரிலா எ துவுமே இல்ல யாருமே கேக்குறதுல இன்னைக்கி இந்த காசு குடு நா இது வாங்கணு நீ இந்த காசு குடு நா இது வாங்கனு, நா சேத்து வச்சு வாங்குறே அப்படின்ற அந்த ஒரு
ஆ, ஆமா, அதுலயு டக்கு டக்குன்னு அக்கோண்ட்ல போ ட்றாங்க பண்ணிட்றே இப்பலா குடுத்து கூட வாங்குறதில்ல அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டா போயிட்ருக்கு சமுதாயம்
அவசரம் அவசரம் அவசரம் அவசர நெலையிலேயே போயிட்டு இருக்கு
ஆமா தோழி ஆமா தோழி
ஓகே தோழி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிச்சு உங்க கூட பேசினதுக்கு மகிழ்ச்சி நன்றி தோழி.
தோழி மிக்க நன்றி